வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா ஆ நல்லாருக் கே தோழி
செரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப நம்ப எப்பவ்மே வந்துட்டு சமூக வலைதளங்கள் டெய்லியூமே யூஸ் பண்ணுவோ இல்லைங்ளா அந்த மாரி நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல யூஸ் பண்ணும் போது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வீடியோ வந்து நம்ம பாப்போ நம்ம ஃப்ரீயாருக்கும் போது இல்ல நம்ம மூட பொறுத்து எப்படியோ பாப்போ அந்த மாரி சமயத்ததுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவ்து ஒரு வீடியோ வந்து நா இந்த மாத்ரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தே ஆனா அந்த வீடியோ வந்து இப்பவ்மே வந்துட்டு என்னோட மனசுல வந்து அப்டியே இருக்கு அப்டிங்கறத ஏதாவ்து இது பண்ண முடியுமா தோழி அந்தளவுக்கு அது இம்பாக்ட் குடுத்துருக்கு அப்படிங்கற மாரி நீங்க சொல்ல முடியுமா
ம் அந்த மாரி பாத்தோனா இப்போ வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிட்ருக்காங்க அப்டின் சொல்லலா எந்த ஒரு இதையுமே வந்துட்டு நீங்க சமூக தலை ஆ தலை சமூக வலைத்தளங்கள வந்துட்டு ஓபன் பண்ணி பாத்தோனாவே வந்து யாராது வந்துட்டு ஒரு கப்புள்ஸ் வீடியோ போடுறது இல்ல ஒரு கொழந்தைகள வெச்சு போடுறது இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ பாக்கும்போது அதன் சம்பந்தப்பட்டதே வரும் இப்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சமான வீடியோ அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு வருர்து அப்படின்னா வந்துட்டு ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அந்த பரிதாபங்கள் வீடியோ வந்துட்டு நான் பாத்தப்ப விழுந்து விழுந்து சி
நெனைச்சேன் நெனைச்சன் தோழி அதுதான் சொல்லுவீங்கன்னு
எனக்கு என்னன்னே தெரியல அத வந்துட்டு அதுவும் வந்துட்டு அது ஒரு பெரிய வீடியோவா இருக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனா வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ரீல்ஸ் மாதிரி போடும்போது அந்த ஒரு க்ளிப் மட்டும் பாக்கும் போது நெனைச்சு நெனைச்சு எனக்கு சிரிப்பு வரும் அது நம்ம லைஃப்ல வந்துட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஐயோ இப்பதானே நம்ம லைஃப்ல இது நடந்துச்சு இப்பதான நம்ம வந்துட்டு அத அத அனுபவிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அத பாக்கும் போது இப்படி இப்படி கூட வந்துட்டு அவங்க ஒரு வீடியோ எடுக்குறாங்க அதுவும் வந்து சிரிக்காம வந்துட்டு அந்த ஒரு வீடியோ எடுத்து அத போடுறாங்க அதுவும் வந்து மில்லியன்ஸ் ஒரு வியூஸ் வந்திருக்கும் அவ்வளோ பேர் பாத்து அத வந்துட்டு அப்ரிசியேட் பண்ணி அத வந்துட்டு அத்தனை பேர் பாத்து சிரிச்சு என்ஜாய் பண்றாங்கள அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த ஏ ஐ வச்சு அந்த சின்ன கொழந்தைங்கள வச்சுட்டு பேசுற மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வருது அது வந்து எனக்கு ஸ்டாடிங்ல வந்துட்டு என்னால ஒரு சின்ன கொழந்தைங்கள வச்சுட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கும் அவ்வளவா விருப்பம் இல்லாமதா இருந்துச்சு ஆனா நாலு ஆண்டு சரி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அத நான் ஓபன் பண்ணி பாக்க ஆரம்பிச்சுட்டேன் அத பாரக்கும்போதே எனக்கு அது ரொம்ப சி ப்பா வந்துச்சு அப்படி சொல்லி எனக்கு அப்படியே மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அத பாக்கும்போது அதனால வந்துட்டு இப்ப நான் ஒரு சில வீடியோஸ் நம்ம பாக்கும்போது வந்துட்டு அத சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நெறைய வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டே இருக்கு அத பாக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பா வரும் ஆஹ் எ என்னடா அது இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சின்ன கொழந்தைய வச்சுட்டு அது என்னனோ பேசும் அது பெரியவங்க பேசுற மாதிரி எல்லாம் பேசும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆஹ் ரொம்ப சிரிப்பாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஹ நெறைய கிச்சன் வீடியோஸ் அந்த குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல்லாம் நெறைய போடுவாங்கள இல்லையா அதையும் வந்துட்டு ஹ ஏதாவது ஒரு அந்த மாதிரி நெறைய வீடியோஸ் வந்துட்டு நான் சேவ் பண்ணி வைப்பேன் எனக்கு அத வந்துட்டு திருப்பியும் போய் பாக்கறதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெறய மாதிரி ஒரு சிக்கன் ஒரு கிரேவி வீடியோ பாக்றேன் அப்படின்னா அதுக்கு சம்பமந்தப்பட்டதே நெறைய வரும் சரி ஓக்கே இத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சண்டே பண்ணி பாக்கலாம் நம்ம வந்துட்டு என்னைக்கு சிக்கன் எடுக்கிறோமோ இத பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெறைய ரெசிபிஸ் வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா வந்துட்டு அப்ப ஓபன் பண்ணி பாக்கும்போது அந்த ஒரே ஒரு ரெசிபிதான் திருப்பி திருப்பி நான் ட்ரை பண்ணுவேன் ஆனா மீதி ரெசிபி எல்லாம் பாத்தோனா வந்துட்டு அந்த ஐட்டம் ஏதாவ ஒண்ணு இருக்காம இருக்கும் ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும் சரி ஓக்கே நம்ம இத வேண்டாம் இந்த ரெசிபி மட்டும் பண்ணுவோம் சொல்லிட்டு திருப்பியும் ரிப்பீட் பண்ணிட்டு அதே ரெசிபி பண்ண ஆரம்பச்சிருவேன் அந்த மாதிரி ஆஹ் நெறைய இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் இந்த கொழந்தைங்க வீடியோஸ் அந்த பரிதாபங்கள் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு என் கண்ல தெண்ப்பட்டுட்டே இருக்கிறதுனால வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சோ பாக்குறதுான் அப்புற பாத்தீங்கன்னா நெறய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் வருது இப்ப வந்துட்டு சிம்பிளா வந்து நம்ம நம்ம நெறைய எல்லாம் மேக்கப் போடுறது கிடையாது பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இருபதுல முப்பதுல இருக்கும் போது வந்து ஆஹ் எதுவுமே பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ஒரு கிரீமு போடுவோம் முகத்துல ஒரு பவுடரு போட்டுட்டு போயிட்டு வெளியே போகறது அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருப்போம் ஆனா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில வருடங்களா வந்துட்டு இந்த ஆஹ் சமூக வலைையத்தளங்கள் எல்லாம் கொஞ்சோ அதிகமா வந்ததுனால வந்து அந்த மேக்கப் எப்படி போடணும் என்ன கிரீம் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேல கன்சீலர் போடணும் டோனர் போடணும் அதுக்கு மேல ஒரு காம்பேக்ட் போடணும்னு நெறைய விஷயங்கள் சொல்றதுதான் செரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ன் சரி ஒரே ஒரு கிரீமை போட்டு அதுக்கு மேல ஒரு காம்பாக்ட் வந்து இப்படிதான் போடனு போல இருக்கு அத வந்துட்டு நான் பாத்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் செரி ஓக்கே அத போட்டா வந்துட்டு அந்த டார்க் சர்க்கள்ஸ் எல்லாம் கொஞ்சோ கம்மியாகுது போட்டோல நம்ம பாக்குறது கொஞ்சோ நல்லா இருக்குமே நம்மளும் பண்ணி பாப்போமே ஆஹ் நம்ம என்ன அவ்வளோ வயச ஆயிடுச்சா அப்படின்னுலாம் சில டைம் தோணும் சரி நம்மளும் பண்ணி பாக்கலாம் நம்ம இத கூட நம்ம இவ்வளோ வயசாகியும் பண்ணலன்னா அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரமப்பிசிருச்சு சரி எதா இருந்தாலும் அனுபவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு பண்றதுதான் அப்புறம் வந்துட்டு இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போற மாதிரி இருந்துச் அப்ப வந்துட்டு நானு ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு எப்பயும் கொஞ்சோ ஷாட்டா தா ஹேர் கட் வச்சுப்பேன் நானு முடி வந்து வச்சுப்பேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அதை மெயின்டென் பண்ண முடியல முடி கொட்டுது அந்த மாதிரி சில பல பிரச்ச ச்சினைகள்னால ஆனா வந்துட்டு நம்ம வெளிய போறோம் நல்லா ஃபோட்டோலல்லாம் நல்லா கொஞ்சோ வெஸ்டர்ன் டிரஸஸ்லாமோ கொஞ்சோ காஸ்ட்யூம் எல்லாம் போட்டா கொஞ்சோ பாக்றதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கட்னு சொல்வாங்க இல்லையா அது வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டெப் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்றம் ஸ்டெப் கட் பண்ணிட்டு தான அந்த ட்ரிப்புக்கு எல்லா போயிட்டு வந்தேன் பரவாயில்ல அந்த அத வந்துட்டு கொஞ்சோ ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுட்டு போனேன்னா அது வந்துட்டு பாக்கறதுக்கும் கொஞ்சோ ஃபோட்டோ எல்லா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம எடுத்த டிெசிஷன் வந்து கொஞ்சோ கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த ஹேர் கட்ட வந்துட்டு நம்ம இதுக்கு மேல அப்படியே மெயின்டென் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சி வெச்சிருக்கேன் இந்த மாரி நெறைய வீடியோஸ் தோழி இருக் இந்த மாதிரி சம்பவம் பாத்து ரொம்ப சந்தோஷப்பட் தோணுதுண்டு நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்துருக்கீங்களா
நா வந்து அந்த மாரி எப்பவுமே வீடியோக்கள் வந்து பாத்தாங்க தோழி நா பெருபாலும் வந்து பாத்தீங்கனா இந்த மாரி வரு பரிதாபங்கள் அதெல்லாமே வரு அதெல்லா வந்து திருமணத்துக்கு முன்பு நா பெருசா பாக்க மாட்டே ஆனா வந்து அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபேமஸ் பரவால நா வந்து என்ன நினைப்பே அப்டினா ஒருத்தவங்க வந்துட்டு வீடியோ போட்றாங்கனா பெருபாலும் நான் பாக்க மாட்டே அ அப்ப வந்து பாத்தீங்கனா அவங்க நல்லா ஃபேமஸா இருக்கும்போழுது செரி அப்டினு சொல்லிட்டு இந்த மாரி ஷர்ட் பிலிம் மாரிதா வரு பெரிய வீடியோல யூடுப்ல வரு இருந்தாலு நா பக்கமாட்டே தள்ளி விட்ருவே அப்ப வந்து பாத்தீங்கனா வந்துட்டு இந்த மாரி சின்ன வீடியோகள்லா வரு அதுலயு வந்து பாத்தீங்கனா இந்த கணவன் மனைவிய வெச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு பேரு அது வந்து பாத்தீங்கனா கரெக்ட் அதுவந்துட்டு எனக்கும் என் கணவருக்கு ஏத்த மாரியே இருக்கு அங்க வந்து என் கணவரு எனக்கு அனுப்ச்சு விடுவாரு நானு என் கணவருக்கு அனுப்ச்சு விடுவே மாத்தி மாத்தி அனுப்சுட்டே இருப்போ அது எப்டிதா தெரியல கரெக்டா வந்து அவங்களுக்கு தெரியுது ஒரு குடும்பத்துல இப்டிதா கணவன்மனைவிய வந்து நடந்துக்குவாங்க அப்டிங்கிறது அவங்க சொல்ற அவங்க போடுற வீடியோ எல்லாமே வந்து எங்க எங்களுக்கு செட் ஆகுமா அப்டின்னா கெடையாது சில வீடியோக்கள் வந்து எங்களுக்கு செட் ஆகும் சில வீடியோக்கள் வந்து நாங்க அனுப்பிட்டு இருப்போ அந்த மாதிரி தா வந்து போகும் அதே மாரி இப்ப இப்ப வந்து பாத்தீங்கனா நெறைய பயணம் வந்து மேற்கொள்றதுனால பயணம் சம்பந்தமா வந்து வீடியோஸ் எது வருதோ அதெல்லா வந்து அனுப்பிட்டு இருப்போ அந்த மாரி வந்து இது இதுலயு வந்து எனக்கு ஆச்சரிய படக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னா வந்து பாத்தீங்கனா நா வந்து ஒரு வீடியோ பாத்தே அது ஒரு நாள் வந்து பாத்தீங்கனா ஒரு ஒரு வெளிநாடு தா வெளிநாட்டல இருக்கிற ஒரு ஜூ மாரினு வெச்சு க்கலா அதுல இருக்கிற ஒரு குரங்கு குரங்குன்னு சொல்ல முடியாது ஒரு கொரிலா மாதிரினு வெச்சு ல அந்த மாரி இனத்த சேர்ந்த ஒரு குரங்கு கிட்ட ஒரு அங்க இருக்கிற ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங் தீங்கனா அவங்களோட குழந்தைய வந்து காட்றாங்க சின்ன கை கொழந்த தா கண்ணு கூட முழிக்காத ஒரு கை கொழந்த காட்றாங்க அந்த இது குரங்கும் வந்து பாத்துங்கனா பாக்குது அந்த கண்ணாடி வழியே பாக்குது கொழந்த எப்டி இருக்கு அப்டினு அப்பாவு இத காட்றாரு அம்மாவு இத காட் அந்த கொழந்தைய அந்த கொரிலா கிட்ட அது வந்து பாத்துட்டு சேரின்னு சொல்லிட்டு அதோட குழந்தைய இருங்கன்னு சொல்லிட்டு அதோட கொழந்தைய வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ தொலைவுல இருந்தது அந்த ஜூக்குள்ளேயே அந்த கொழந்தைய எடுத்துட்டு வந்து இது என்னோட கொழந்த அப்டிங்கிற மாரி காம்ச்சது அப்போதா எனக்கு வந்து தெரிஞ்சது பரவால மிருகத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு நாய் பூனை அப்டின்னு சொல்ல முடியாது எல்லா மிருகத்துக்குமே நம்ம என்ன காமிக்கிறோமோ அது கிட் அதே மாதிரி இருந்தது அப்டினா அத எடுத்துட்டு வந்து ஆவளோட காமிக்குது மனுஷங்க கிட்ட என்கிட்டையு என்னோட கொழந்த இருக்கு பாரு அப்டிங்கிறது இது ஒரு நல்ல வீடியோவா இருந்தது அதே மாரி இன்னொரு குரங்கள் சம்பந்தப்பட்டது பாத்தீங்க அப்டினா ஒரு ஒரு இதே ஜூ தா ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கனா ஆங்கிலேயர் தா இந்த பக்கோ அதாவது கண்ணாடிக்கு இந்த பக்கம் வந்து நின்னுட்டு அந்த குரங்குக்கு வந்து ஆ அழகாருக்க மாரி போஸ் வந்து காட்றாங்க அது குரங்கு வந்து பாத்தீங்கனா ஒரு ஆண் குரங்கு அது ஆண் கொரிலா அந்த கொரிலா வந்து பாக்குது அழகாருக்காங்க அப்டின்னு சொல்ட்டு அது அந்த கண்ணாடி வழியிலே அவங்ளுக்கு வந்து ஒரு முத்தம் குடுக்குது ஆச கண்ணத்துல குடுக்க வரும்போது பின்னாடிருந்து ஒரு பெண் அதோட அம் இது ஒய்ஃபு ஒய்ஃப் கொரில வந்து ஒரு ஒரு ஒரு சட்டி மாரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து அது தலைல அடிச்சிருச்சு நீ வந்து என்னோட என்ன தவிர வேற எதாது பெண்மணிய நீ பாப்பியா அப்டின் சொல்லி சட்டில அடிச்சிருச்சு ஒடனே இந்த ஆண்கொரிலா வந்து அப்டியே ஆ சட்டில அடிச்சொன்னே கீழ கவுந்துருச்சு இந்த மாரி ஒரு இது வந்து பாத்தா நல்ல ஒரு இதாருந்தது அனால இப்ப சமீபத்ல வந்து பாத்தீங்னா இந்த மாரி கொரிலா வீடியோக்கள் எல்லாமே நல்லாருக்கு மோஸ்லி ஏ ஐ கெடையாது ஒர்ஜினலா ஜூல க்கக்கூடிய ஒரு கொரிலா அதுங்க பண்ண கூட சின்ன சின்ன சேட்டைகளு செரி அதெல்லாமே வந்து பாத்தீங்கனா இந்த மாரி வீடியோவா பதிவு போட்றாங்க இதெல்லாமே பாக்குறக்கு ஒரு நல்லாருக்குன்னே சொல்லலா தோழி நீங்க அந்த மாரி பாத்ததுண்டா எதார்த்தமா
ம் கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்றோ தா எனக்கு சொன்ன ஞாபம் வஞ்சு இன்னைக்கே கூட நாங்க வந்துட்டு அந்த கொரங்கு வந்துட்டு பாத்தோ நாங்க அந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்ததுனால அந்த கோயில்கிட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொரங்கு வந்துட்டு ஒக்காந்துட்ருந்துச்சு அந்த பேண் பாத்துட்டு அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா பேண் பாத்துட்டு ஒக்காந்துட்ருந்துச்சு அது இல்லாம ஒரு ரெண்டு குட்டி குரங்கு வேற இருந்துச் சு அது வந்துட்டு ரெண்டு சண்ட போட் மரத்துலருந்து தொங்கிகிட்டு அது வந்துட்டு பாக்கவே ரொம்ப அழகாருந்துச்சு ஒரு ஃபோட்டோ கூட நா எடுத்துட்டு வந்தே அப்றோ கைலருந்த வாழபழோலா அதுக்கு குடுத்தோ அதுப்பாட்டுகு ஜாலியா உக்காந்துட்டு சந்தோஷமா சாப்டுருந்துச்சு அத பாக்கறதுக்கே ரொம்ப நல்லாருந்துச்சு அப்டின் சொல்ட்டு சொல்லலா நீங்க அந்த கொரிலா பத்தி சொன்னது அதுதா எனக்கு ஞாபகம் வந்துச்சு தோழி இந்த மாரி வந்துட்டு நீங்க சொன்ன மாரி நெறைய இந்த மாரி நம்ம என்ன வீடியோஸ் பாக்குறோமோ அதுக்கு ரிலேட் நெறைய விஷயங்கள் வருது அப்டினு சொல்ட்டு சொல்லலா நம்ம சமூக வலை தளங்கள்ல
ஆமா தோழி செரியா சொன்னீங்க இன்னொருவாட்டி வாய்ப்பு வரு ட்ரை கண்டிப்பா பேச ஆமாங்க தோழி நன்றிங்க தோழி